ஹலோ
ம் ஹலோ
ம் எப்டி இருக்க
ம் நா நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
ம் நல்லா இருக்கே வீட்டு்ல எல்லா எப்டி இருக்காங்க
ம் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல
எல்லாருமே நல்லா இருக்காங்க
ம் சரிதா என்ன பண்ருக்க
நான ஆன்லைன் கோர்ஸ்ல்லா சும்மா செக் பண்ணிட்டு இருக்கறே
ம் ஆமா ஆமா நான் கூட ஆன்லைன் கோர்ஸ் ஜாய்ன் பண்ணணும்னு இருந்தே
ம் சூப்பர் சூப்பர் ரெண்டு பேரு என்ன ஒரே டைம்ல யோசிச்ருக்கோ
ம் ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கெடைக்கவே மாட்டேங்குது அதா ஆன்லைன் கோர்ஸ் ஏதாச்சு பண்ணிட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ணலான்னு இருக்கே
நல்ல ஐடியாதா இப்போ வந்து நம்ம வெறும் டிகிரியை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அது நல்லா ஏதாச்சு கோர்ஸ் படிப்போ
ம் ஆமா இப்போ எல்லா கோர்ஸக்கு தா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கள
ஒ ரைட் ரைட் நீ என்ன கோர்ஸ்ல்லா பாத்துட்டு இருக்க எது மாரி கோர்ஸ் எல்லா பாக்குற
நா வந்து இந்த ஜாவா பைத்தான் அந்த மாதிரி ஏதாச்சு கோடிங் கத்துக்கலா அப்டின்னு இருக்கே
ஒ ஹோ ஆக்சுவலி கோடிங்கனா கஷ்டம்ன்னு சொல்லுவாங்களே
ஆமா கஷ்டோ தா சொல்லுவாங்க ஆனா அது இல்லாம வேலயே கெடைக்க மாட்டேங்குதே இந்த எஸ் டி வி ல எல்லா சொல்லுவாங்கள அதெல்லா ரொம்ப முக்கியோ போல அதா கொஞ்சோ பாத்துட்டு
நா எத மாரி தெரியுமா ப்ரிஃபர் பண்றே நமக்கு வந்து அ கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சு கொஞ்சோ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இப்ப எப்டி இருக்குன்னனு வச்சுக்கோயே அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்ல்லா வீட்டுல இருந்தே சொல்லி தராங்களா ஆன்லைன் அது மாதிரி ட்ரை பண்ணலான் யோசி வந்ட்டு இருக்கே ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்ச ஏதாச்சு ஈஸியா பண்ணிக்கலா கோர்ஸ் மட்டு முடிச்சிடுவோ நா யோசிக்கிறே நீ என்ன சொல்ற
ம் அது கூட சரிதா நல்லாதா இருக்கு அது கூட சூழலக்கு சொல்லி் குடுக்குற மாதிரி
ம் நம்ம சொல்லி குடுக்குற வச்சு நம்ம பிள்ளைங்களுக்குமே வீட்ல ஈஸியா சொல்லி குடுத்துக்கலா டூ இன் ஒன்னா ஆயிடும்ல
ம் ஆமாமா கரெக்ட்டுதா நல்லா ஸ்கூப் இருக்கு ஆனா
ம் எப்பயுமே இதுக்கு இதுக்கு வந்து சூட்டருக்கு வந்து வேல இருக்கு
ம் ஆமா நீ வேணா யூடியூப் கிளாஸ் கூட நடத்தலா அந்த மாதிரி அது கூட நல்லா பாாப்பாங்க எல்லாரு
அ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரீச் ஆகுறது கொஞ்ச கஷ்டோ இந்த மாரி ஸ்டாட் பண்ணுவோ ஃபஸ்டு
ம் ஆமா ஆமா அது கூட கரெக்ட் தா மோஸ்ட்லி எல்லாரு வந்து யூடியூப் பக்கம் வர மாட்டாங்க ஸ்கூல்ஸ்ச இருந்து காலேஜ் ஸ்டூடண்ஸ் தா வருாங்க
ம்
ம் காலேஜ் கூட அவ்ளா வர மாட்டாங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் லெவன்த் டுவல்த் தான் வருவாங்க
ஆமா ஆமா கரெக்ட்
ம் அதுவு மெயினா மெயின் மேக்ஸ் சப்ஜெக்ட்லா இருக்குது அதுக்கு தா வருவாங்கல
ம் ம் ஐயோ எனக்கே மேக்ஸ்னா பயோ நெறையா சொதப் துள் பண்ணிருக்கன் மேக்ஸ்ல ஒனக்கு மேக்ஸ்ல்லா ஈஸியா
ம் எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப புடிக்கும் நா மேக்ஸல தா ஜாஸ்தி மார்க் எடுப்பன் நா எப்பவுமே
பரவாயில்ல அப்ப நீ மேக்ஸ் சூட்டர் ஆயிடலாம்
ம் ஆயிடுலா ஆனா எல்லாமே மறந்து போச்சி இப்ப எனக்கு டச்சு விட்டுடுச்சில்ல
ஆஹ நீ ரீடார்ட் பண்ண நம்ம கெரியற ஈஸியா
ம் பண்ணலா ஆனா எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட்டே அதுல எல்லாம்
ஓ நீ தா வந்து ஜாவா பைத்தான்னு சொல்ட்டு கோடிங் போறியே எப்டி ஒனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இதுல
ம் ஆமா எதாச்சும் ட்ரை பண்ணலான் தா அதுவும் செட் டாகுமான் தெரியல ஒரு பக்கம் பயமா இருக்கு எங்க செட்டாகுமோ ஆதோ அப்டின்ட்டு ஒரு பக்கம் ட்ரை பண்ணி பாக்கலாமேன்னு கூட இருக்கு
ம் ம் ம் கேக்கற இப்பமே ட்ரை பண்ணு ட்ரை பண்றதுல தப்பு இல்லல்ல
ம் ஆமா ஆனா அந்த கோர்ஸே வந்து ஜாஸ்தியா அமௌண்ட்டு கேக்கறாங்க தெரியுமா
நீ எதாச்சும் என்ன பண்ற சர்ச் பண்ணிட்டே இரு எதாச்சும் ஒரு ஆஃபர் போடுவாங்க அந்த டைம்ல டக்குன் ஜாயின் பண்ணிடு
ம் ஆமா இந்த மாரிதா பாத்துட்டு இருக்கே நா டைம் பாத்து கரெட்டா அப்ளை பண்ணிட்டா
ம் நாளா அது மாரிதா கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் பாப்பன் வெயிட் பண்ணிட்டே இருப்பே எப்ப ஆஃபர்ன்றாங்களோ போட்டு உட்டுருவ
ம் ஆமா ஆமா ஆனாலும் என்ன கோர்ஸ் படிச்சாலும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தா ரொம்ப முக்கியம் போல இந்த இங்கிலீஷ்லாம் நல்லா பேசணும்
கண்டிப்பா ஏனா வந்து நம்மள வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு வந்து தமிழ் தெரியணுன்ற அவசியம் இல்லாம போயிடுச்சி இப்ப
ம் ஆமா ஆமா இந்த தமிழ் வேணுன்னா வந்து நீங்க கஸ்டமர் காலு டெலி காலிங் அந்த மாரிதா போவுணும்
போலா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா வந்துரும் நம்ளேவா டெய்லி ஒரு டென் மினிட்ஸு டொண்ட்டி மினிட்ஸ் போல இங்கிலீஷ்ல பேசுவோம் டெய்லி
ம் ஆமா ஆமா இது கூட நல்லா ஐடியாதா பேசி பேசி கத்துக்கலா நம்ம
ம் நம்ம பேச பேச தானா நல்லா பிராக்டிஸ் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் கெடைக்கும் கண்டிப்பா
ம் ஆமா அப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கூட வரும் மத்தவங்க கிட்ட பேச வெளிய போயி நாலு எடத்துல பேச
ம் ம் ப்ரொபஷனலாவும் ஆயிரும் நம்ப பேச ஆரம்பிச்சாலேன்னு எனக்கு என்னமோ தோணுது
ம் ஆமா அது கூட கரெக்ட்டு தா எதாச்சும் கோர்ஸ் பாத்தேன்ன சொல்லு எனக்கு இந்த கம்யூனிகேஷன் பில்ட் பண்றது
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீ நா என்ன சொல்றேன்னா மோஸ் ட்லி மிரருக்கு முன்னாடி போய் நின்னு பேசிப்பாரு அப்போ நீ பேசும்போது உன்னோட பேஸ் எக்ஸ்பிரஷன் எப்டி இருக்குன்றதுலா நோட்டீஸ் பண்ணு நீனு
ம் அது கூட நல்லா ஐடியாதா ஆனா எனக்கு சிரிப்பு வந்துடுமே மிரர் முன்னாடி நின்டு பேசவே
இல்ல நீ சிரிப்பு வந்தாலும் இப்ப ஒரு இன்டர்வியூ நம்ம அட்டென் பண்ண போறோம் சொன்னா நம்ம எப்டி ஃபேஸ் ரியாக்ஷன் குடுக்கறோ எக்ஸ்பிரஷன் குடுக்கறோன்றது எல்லாம் நமக்கு தெரியணும் இல்ல
ம் ஆமா ஆமா ஆமா அது கூட நல்லா இதுதான்ங்க பாக்கலா ட்ரை பண்றன் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணம் போது சிரிப்பு வரும் போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலா
ம் ம் நல்லது
ம் வேற என்னமோ சொல்ல வந்தே நா மறந்தே போயிரே
நீ பாதி விஷயத்த மறந்து பெய்ட்ற
ஆம மறந்து மறந்து பைத்தியமா ஆயிடுவே போல நா
ம் ம் இப்ப அக்சுலி வந்து நம்ம ஆன்லைன் கோர்ஸ் கத்துக்க போறோல அதெல்லா வந்து ஃப்ரீயா யூடிப்லியே வந்து நறைய பேரு சொல்லி தராங்க தெரியுமா
ம் ஆமா ஆமா பாத்துருக்கே நா இந்த த்ரீ ஹார்ஸ்தா இந்த கோர்ஸ் முடிச்சிட்லா அப்டின்னுல்லா இருக்கு
அ ஆனா அது வந்து ஒரு பெர்பெக்ட்டா நடக்குமான்றது தெரில
ஆமா அதுவு நம்ம தீரிஹார்ஸ் பாத்ததே பயந்து ஓடிட்றோ த்ரீஹார்ஸ்ஸா உக்கார்ணுமா அப்டின்ட்டு அந்து சீரீஸ் மாதிரி பாட் பாட் கட்டா போட்டா நல்லாருக்கு
அது சரி இதுவு சீரிசா
ஆமா நமக்கு டைம் இருக்காதுல்ல ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் இருந்தா கூட நம்ம பாத்ருவோ ஒரு த்ரீ ஹார்ஸ் டோட்டலாக இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு வந்து டிமோட்டிவேட்டா இருக்கு
கரெக்ட்டுதா என்ன பண்றது ஆனா
ம் பாக்கலா ஆனா இப்போ வந்து அ இன்ஸ்டாவுலல்லாம் பாப் இப்ப இந்த மாதிரி வந்து இங்லீஷ் கத்துக்லா ஈஸியா இந்த மாதிரி ஆப் இருக்கு அப்டின்ல்லா பாத்துருக்கே இந்த டூ லிங்கோ அந்த மாதிரி ஆப்ஸ்ல்லா இருக்கு இங்லீஷ் கத்துக்க
ம் ம் கத்துக்லா நம்ம கரெக்டா அந்த டைம் ஒதுக்கணு அதுக்குன்ட்டு ஒதுக்கிட்டா கண்டிப்பா கத்துக்லா
நம்ம டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாப்னார்ராவ்து டைம் குடுக்கணு நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு
ம் பண்ணுவோ ஒரு நம்ம வந்து அத ஒரு ஹாபிட்டா கொண்டு வந்துட்டா நமக்கு அது வந்துருனு நெனைக்கிறே நல்ல ஒரு ஒரு டென் டேஸ் உக்காந்தோனு வச்சுக்கோயே இதுல கரெக்டா அது பழகிரு நமக்கு ஒரு ஹேபிட் ஆயுடு
ஆமா ஆமா ஆனா வந்து முன்னாடி எல்லா ட்ரை பண்ணுவே ஒரு டூ டேஸ் பண்ணுவே அடுத்த நாள் விட்டுருவே திருப்பியு இன்னு ரெண்டு நாள் பண்ணுவே அடுத்த நாள் விட்டுறுவே அப்டியே ஃபுல்லாகவே விட்டுடனு
நா அது மாரிதா நறைய இத ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு விட்டர்ரனே எல்லா என்ன கிண்டல் பண்றாங்க ரெண்டு நாள் வேல செய்வே ரெண்டு நாள் அத அப்டியே விட்டுருவே உனக்குல்லா எதுவு சரிப்பட்டு வராது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரு
ஆமா எனக்கு அப்டிதா சொல்றாங்ளே இந்த டயட் எல்லா அப்டிதா டயட் கூட அப்டிதா ரெண்டு நாள் இருப்பே அதுக்கு அடுத்தநாள் சாப்ட ஆரம்பிச்சிருவே
ம் ம் டயட்ல்லா என்னால கண்டிப்பா முடியாது ட்ரை பண்ணுவ ஒரு நாள்ருப்பே ஏதாச்சு எனக்கு க்ரேவிங்ஸ் இருக்க மாரி ஆரம்பிச்சுரு ஒடனே ஆன் லைன்ல ஆடர் பண்ண ஆரம்மிச்சிருவே
ம் ஆமா ஆமா நான்வெஜ் அந்த மாதிரிலா சாப்டாம இருக்கவே முடியாது ஜங்க் ஃபுட்ஸ்ல்லா
ம் கரெக்ட்டு
நான் கூட யோசிப்பே ஃப்ரூட்ஸ் சாப்புட்லா வெஜிடேபிள்ஸ் சாப்புட்லான்ட்டு ஆனா முடியாது அதெல்லா ஒதுக்கி விட்டுட்டு இந்த ஜங்க்ஃபுட் கிட்டதா மனசு போகுது
நமக்கு டேஸ்ட் பாக்க ஆரம்பிக்கிறோமோ தவிர ஹெல்தியா பாக்க மாட்ரோல
ம் ஆமா நம்ம பசங்கள கூட நல்லா வளக்கணு ஹெல்தியா சாப்ட வெச்சு நம்மளே இப்டி இர்தனா பசங்க என்ன ஆகறது
ஆ அதுக்குதா அவுங்க முன்னாடி எதுமே சாப்ட மாட்ட அவன தூங்க வெச்சுட்டுதா ஐஸ்கிரீமு
இது நல்ல ஐடியாவா இருக்கு ஆமா அவங்க முன்னாடி சாப் டா நமக்கு ஜாஸ்தி சாப்டுவாங்க அவுங்கலா
ம் இது உங்களுக் அவுங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுனு ஒரு பயோ எனக்கிலா
ம் ம் ம் நல்லபடியா வளக்கணு
ம் ஆனா நம்ப இப்டி சொல்றோ நமக் தெரியாம அவுங்க என்னென்ன வேல பாக்க போறாய்ங்களோ தெரியில
ஆமா ஃபியூச்சர்ல என்னன்ன பண்ண போறாங்கன் தெரியல வளந்துட்டா கைல புடிக்கவே முடியாது பசங்களலா
ஆ இப்பவே எ பையலா உங்களுக்கு தெரியாது பெசாம இருங்கம்மா அப்டிலா சொல்றா என்ன
அய்யய்யோ இப்ப இருக்க பசங்களுக்கெலா ஆமா ரொம்ப சேட்ட பண்ணுதுங்க வாய் ஜாஸ்தியா ஆயிடுச்சு
ம் நம்ப குட்டி பிள்ளயா இருக்கும் போதுல நம்ப எவ்ளோ பயப்புடுவோ அப்பா அம்மாட்ட பேசற்துக்கே
ம் ஆமா இன்னாது சொல்லணுனா ஏதாச்சு கேக்ணுனாலே பயமா இருக்கு
ம் ஆனா இப்ப அதுங்க கேஷுவலா டீல் பண்ணுதுங்க நம்ள
ம் ஆமா ஜென்சி கிட்ஸ்சாச்சே ஜென் ஆல்பா போல என்னது தெரிஞ்சு
ஆ ரெண்டு கலந்த அ ரெண்டு சேந்த கலவையா இருக்குங்க அதுங்க
ம் ஆமா
எல்லாத்தியு பண்ணிட்டு இன்னசன்ட் ஃபேஸ் ஒன்னு வச்சுக்குங்க
ம் ஆமாமா கரெக்ட்டு தா கொஞ்ச அதட்டி வெக்கணு போல பசங்கள
நம்மள அதட்டி உக்கார வெச்சுறுதுங்க பசங்க எங்க அதட்றது நம்ம
ஆமாம் அப்புற இந்த சின்ன பசங்க கிட்டலா போனுல குடுக்க அந்த பழக்கமே வெச்சுக்க கூடாது போல
ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க இதுதா மெயின் கண்டன்டே அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணாம இருந்தாலே மோஸ்ட்லி பசங்க எடுக்க மாட்டாங்கல்ல
ம் ஆம ஆமா அதுக்குனு அவங்கக்கிட்டே யூஸ் பண்ணாமலே இருக்க முடியு நமக்கு வேல இருக்கு ஆயிரத்தெட்டு வேல ஃபோன்லதா இருக்குமே
ம் கரெக்டு ஆனா நா மோஸ்ட்லி இதுதா பண்ணுவே நம்ப என்ன பண்றோமோ அதான கொழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க முன்னாடி ஜங்க் ஃபுட்ஸ் எத்துக் மாட்ட ஃபோன் யூஸ் பண்ண மாட்ட
ம் ஆமா அது கூட நல்லா ஐடியாதா ஃபாலோ பண்ணா நம்ள பாத்து தா கத்துப்பாங்ளே பசங்க நம்ம கரெக்டாந்தா அவுங்களு கொஞ்ச கரெக்டா இருப்பாங்
பைய அங்க என்ன வேல பண்றானு இரு நா போய் அவன பாத்துட்டு வர ஒர் நிம்ஷ நா கால் பண்ற இரு
ம் சரி சரி பாய்
ம் பாய்